கோதிரி சகோதரி கேக்குதுங்ளா சகோதரி
தோழி உங்களுக் கேக்
ஹலோ ஆ கேக்குது சாகோதரி உங்களுக் கேட்குதுங்ளா பேசுறது ஆ கேக்குது சகோதரி உங்களுக்கு கேக்குதா பேசுறது சேரி சகோதரி என்ன சகோதரி பண்றீங்க
ஆ சாப்டிங்ளா
ஆ சாப் ஆ சாப்டே சாகோதரி நீங்க சாப்படீங்ளா
ஆ சாப்டே
சேரிக சகோதரி என்ன சகோதரி சமையல் பண்ணீங்க நைட்டு
ஆ இட்லி தக்காளி ச சட்னி சாப்டே
சேரிங்க சகோதரி பாப்பா என்ன சகோதரி பண்றா தூங்கிட்டாலா முழுச்சுட்டு இருக்காளா
உள்ள படுத்துருக்காங்க இன்னு தூங்கல
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஓகே சகோதரி வேலையல்லா முடிச் சீங்ளா நீங்க சமையல் பாத்திர விலக்கி வீடெல்லா கிளீன் பண்ணிட்டீங்களா கிச்சன் எல்லா
எல்லாமே முடிஞ்ச்சு
ஓகே ஓகே சகோதரி இனிமேல் நீங்க படுத்து தூங்கற வேல தா உங்களுக் காலையில எத்தன மணிக்கு சகோதரி எழுஞ்சிருப்பீங்க நீங்க பாப்பாவ ஸ்கூல் அனுப்பி விட்றதுக்கு
ஆ காலையிலே ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்காக அப்டின்னா ஆறு மணிக்குள்ள எந்திருச்சு பண்றது எஞ்சிடுவ அஞ்சு மணிகு அஞ்சர மணி அந்த மாரி எந்திரிச்சு ப்ரே பண்ணிட்டு ஒரு ஆஃப் நவர் படுத்திருப்பே அப்டி இல்ல அப்டின்னா வேல அதிகமா இருக்குன்னா அதோட கன்டினியூ பன்னிடுவ
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி அப்ப காலையில வந்து எப்டியு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குங் போது நீங்க எழுஞ்சிருவீங்க அப்டிதானே சகோதரி
ஆமா ஃபைவ் ஓ கிளாக் அப்டி இல்லன்னா ஆ அஞ்சர மணி அந்த அதுக் குள்ள அவ்ளோதா அஞ்சர மணிங்கிறது டயோ இல்ல சில டைம் ப்ரே பண்ணல அப்டின்னா தூங்கிருவே ஆறு மணி வரைக்கு
ஓகே ச பாப்பா வந்து எத்தன மணிக்கு சகோதரி நீங்க ஸ்கூலுக் கிளம் கிளப்பி விடுவீங்க
தே ஸ்கூல் வேன் வந்துரு
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ
ஆனா எட்ர மண்
அதிகபட்சோ எட்ர மணிக்கு நம்ம வீ ட்லந்து கிளப்பிவிட்டாதா எட்டு நாப்பத் அஞ்சுக்கு அதுக்குள்ள வேன் வந்துரு
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஆ பாப்பா எத்தன மணிக்கு சகோதரி எழுந்திருப்பா காலையில நேரமா எழுந்திருச்சாலே இல்ல நீங்கதா எழுப்பி விடணுமா
எங்க அம்மாதா எழுப்பி வுடணு
சேரிங்க சேரிங்க சகோதரி கொழந்தை தானே அதனால அப்டிதா இருக்கு
ஆ காலை டைமா நம்ம தா எழுப்பிதா வுடணு
சேரிங்க சகோ உங்கஊர்லல்லா வந்து எப்டி சகோதரி இன் நேரத்துக்கு வெக்கையா இருக்குங்ளா இல்ல கொஞ்சோ பரவால்லைங்ளா காத்தோட்டமா இருக்குங்ளா
கேக்குதா
ஆ கேக்குது சகோதரி உங்குளுக்கு கேக்குதுங்ளா ஆ கேக்குது சகோதரி நா பேசுறது உங்குளுக்கு கேக்குதுங்ளா சகோதரி கேக்குதுங்களா பேசுறது ஹலோ
ஃபோன் கட் பண்ணிராதீங்க
ஆ நா கட் பண்ணல சகோதரி பேசுறது உங்களுக்கு ஆ கேக்குது நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ எனக்கு கேக்குது
இல்ல சகோதரி பாப்பா வந்து ஸ்கூல் போறால சகோதரி அதுக்குள்ள வந்துட்டு நீங்க பாப்பா வந்துட்டு நீங்க நீங்க எழுப்பி விடுவீங்கலா இல்ல பாப்பாவே எழுந்து எல்லா வேலையுமே பண்ணிருவாளா சகோதரி
இல்ல நா தா எழப்பி விடணும் ஒரு ஏழு மணி போல நானா எழு ப்பி விடுவே இல்ல படிக்கிறது எழுதுறது அந்த மாரி இருக்குன்னா ஒரு ஆறு மணி ஆற்ர மணி போல எழுப்பிட்டோம்னா அவங்க எதுவும் படிக்கிறதுனா படிப்பாங்க மத்தபடி ட்ரெஸ்ல்லா அவங்களே பண்ணிப்பாங்க ஆமா தல மட்டும் நம்ம வாரிவிடணும் மத்தபடி குளிச்சுளிச்சிட்டு எல்லாம் வந்து ரெடி ஆகிருவாங்க
ஓகே அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய செரமமா தெரியாது சொல்ல ஏன்னா அவளோட
ஆமா பெரிய ஆமா கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கல்ல அதனால அவங்களே ட்ரெஸ் மாத்திப்பாங்க
பரவால சகோதரி பரவால பரவால அத தனால நீங்க கொஞ்சோ வந்து உங்க சமயல் வேலய கொஞ்சம் நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டு அவளுக்கு
இதனால எடுத்து வச்சிருவாங்க நம்ம இத டிபன் பாக்ஸ் மட்டுந்தா ரெடி பண்ணணு
சேரிங்க சகோதரி நீங்க வந்து காலேல வந்து ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு மோஸ்ட்லி அம்மால்லா ஊட்டிவிடுவாங்க நீங்களும் அந்த மாரிதா ஊட்டி விடுவீங்கள உங்க பாப்பா
ஆமா அது நா செய்வே எப்பவுமே அது செஞ்சுட்டுதா இருக்கே
ஓ பெறந்தலந்து செஞ்சுட்டுதா இருக்கீங்க
ஆமா அது வந்து கால டயத்துல சாப்பிட மாட்றாங்க அவங்களா சாப்ட்டு போனாங்களா ஒரு தோச அந்த மாரி பாதி தோச சாப்படுவாங்க ஏனா கலேல சாப்பிட முடியல அப்படின்றாங்க அத நம்ம ஊட்டிவிட்டோம் அப்டின்னா கொஞ்சம் சாப் பிட்றாங்க அதுதா அந்த பழக்கம் மட்டும் இன்னும் நிக்கல இல்ல நம்மளுக்கு எதுவும் வெளியில போற மாரி இருக்கு க்கே நம்ம லஞ்ச ரெடி பண்ணிட்டு நம்ம குளிக்கிற வேலயோ இல்ல மத்த வேல பாத்துட்டு இருக்கோ நீ சாப்பிட்டுருமா அப்டின்னா அவ சாப்பிட்ருவாங்க
இல்ல சகோதரி மதியத்துக்கு மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கு நீங்க குடுத்து விட்டுட்டீங்கன்னா அந்த சாப்பாட சாப்பிடடுவ திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாளா
ஆ ஆ இல்ல இப்ப சாப்பிட சாப்பிட்டு வந்துருவாங்க மின்னாடி எல்லாம் கொண்டுட்டு தா வருவாங்க இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து ந்து எதும் சொல்றாங்க போல அதுனால சாப்ட்டுட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி மிச்சம் வச்சுட்டும் வர்றது இல்ல அங்க முன்னாடிலாம் போ இல்லைன்னா டில்லா கொட்டிட்டு வந்துருவாங்க போல இப்ப ஸ்கூல்ல அதெல்லா கெடையாது இப்ப
ட்டுக் குள்ளயே தா இருப்பாளாட்டுக்கு சகோதரி
ஆமா முன்னாடி எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க இல்ல முன்னாடி கொட்டிட்டு வந்துருவாங்க போல ஆ அது இப்பதா ஸ்கூல்ல வந்து கண்டிஷன் பண்றாங்கள கொட்டவும் கூடாது மிச்சருந்தா கொண்டுட்டு வீட்டுக்கு தா போனுன்னு சொல்லிடுறாங்க
சகோதரி வந்துட்டு ஏன்னா வந்து உணவ வந்து நம்ம வீன் பண்ண வீன்படுத் கூடாதுல சகோதரி
இருந்தாலு நம்ம அதனால சாப்ட்டா அது நல்ல விஷய தான அப்பதா நம்மளுக்கு நம்ம நினச்சிட்டு இருப்போ நம்ம கொழந்தங்க சா வந்துட்டாங்க அப்டி
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி ஆமா ஆமா
புடிச்ச விஷயமா இருந்துச்சு ஆமா
ஓ சரிங்க சரிங்க சா பரவால சகோதரி இது ஒரு நல்ல பழக்கம் தா சகோதரி இது நல்ல பழக்கத்த வந்து கண்டிப்பா கடைபி ஏன்னா வந்து தப்போ கரெக்டோ முடியுதோ முடியலோ கொஞ்ச வெயிட் பண்ணி ஒரு பத்து நிமிஷ கழிச்சு கூட சாப்ட்லா தப்பு கிடையாது
முன்னாடி ல்லா பாத்தோ அப்டின்னா கொண்டு போன லன்ச்ச அப்டியே கொட்டிட்டு ஆயமா கழிவி மாதிரி நம்ம நெனச்சோ புள்ளைங்க சாப்ட்ருக்கும் அப்டின்னு சொல்லுட்டு முன்னாடில்ல நா லன்ச்சு கொண்டு போவ ம் அப்போ வந்து வேற ஸ்கூல் வேற ஸ்கூல் படிச்சாங்க இப்ப ஸ்கூல் மாத்திருக்க அந்த ஸ்கூல்ல வந்து அப்டிதா நடந்துச்சு ஆனா நா லன்ச் கொண்டு போவ அப்பல்லா அப்ப எல்லா நா குடுத்து விட்டது கிடையாது பாப்பாவுக்கு அப்ப குடுத்து கொண்டு போறப்பல்லா பாப்ப இந்த மாரி கொட்டி கொட்டிட்டு இந்த மாரி பண்ணிடுவாங்க ஆனா இப்ப ஸ்கூல் சேர்த்திருக்க ஸ்கூல்ல எப்டின்னா ஆ வந்து லன்ச்சு வந்து மிச்ச நீங்க கொட்டக் கூடாது சாப்ட முடிலயா மூடி வச்சு கொண்டுட்டு போயிருங்க அப்டிங்கற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப நம்மளுக்கு தெரியுது சரி இது அ தெரியும்ல நம்ம நெனச்சுட்டு இருப்போ பிள்ளைங்க சாப்டுருக்கு நம்ம சாப்ட்டு அதனா சுத்தமா கழுவி கொண்டு வந்துட்டாங்க அப்டின்னு நெனச்சுட்டு இருப்போ அப்ப தெரியுது நம்ம அந்த பிள்ளைங்கள கேட்கலா எதுனால சாப்புடல நீங்க வந்து புடிச்சத புடிக்கலயா இல்ல அப்ப அடுத்த டைம் நம்ம மாத்திக்கலா சாப்பாடு பிடிக்கல இதனால த புடிக்கல அப்பப்பிடிக்காத சாப்பாடா இருந்தா கொஞ்ச கம்மி பண்ணி கூட நம்ம ஏன்னா நம்ம காலையிலயே எந்திருச்சு கஷ்டப்பட்டு எல்லா பண்ணி அனுப்புறோ இங்கருந்து அப்ப அத சாப்டாம கொண்டு வரப்ப நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு
கண்டிப்பா தோழி ஏன்ணா நம்ம செய்யறதே வந்து அவளுக்காக மட்டும்த அப்டிங்க போது அவளுக்காக பண்ண உணுவு அவளே வரும் போது
ஆ அது சாப்டாம கொண்டு வரும் போது து அதுவும் அது வீணாவும் போயிரும் வந்து அத யூஸ் பண்ண கூட முடியாது
கண்டிப்பா அது வந்து சகோதரி ரொம்ப நேர வந்துட்டு ஆ அது கை வச்சு சாப்டுறாங்க அது டிஃபன் பாக்ஸ் வேற மூடி வேற போட்டு போட்டு வேர்வை எல்லாம் உ
மூடி இருக்கும் அடில் கூட அத வைக்க முடியாது ரோட்ல வர நாய்ங்களுக்கு கூட அத வைக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு மாதிரி அதுல ஒரு ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதுல அப்டிங்கிற பட்சத்துக்கு குப்பைக்கு தா போகுது அப்டிங்கறதுனால ல நீ பிடிக்காத சாப்பாடா இருந்தாலும் வச்சுதா குடுத்து விடுவ அப்டி குடுத்து விட கொஞ்சமா கொடுத்து விட்டுருவ நெறையா குடுத்து விட மாட்ட
இருந்தாலு சகோதரி என்ன சொல்றதுன்னா அவுங்களுக்கு பிடிக்காத உணவா இருந்த சகோதரி ஓ நமக்கு பிடிக்காத உணவா இருந்தாலு சகோதரி ஓ செரிங்க செரிங்க சகோதரி
அத லெமன் சோற தவிர்க்க முடியாததுக்கு கொண்டு போய் தா ஆகணும் ஏன்னா புடிக்காதுன்னு எந்த சோறையும் நம்ம சொல்லக் கூடாது எல்லாமே சாப்ட்டு பழகிக்கணும் அப்டிங்கிற மாதிரி
கண்டிப்பா கண்டிப்பா எந்த ஒரு உணவுமே வந்து பிடிக்கல அப்டிங்கும்போது எந்த உணவயு நம்ம ஒதுக்ககூடாது சகோதரி முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து சாப்ட்டு பழக்கப்படுத்னாதா நம்ளுக்கு ரொம்ப நல்ல விஷயோ
கொண்டு வந்து எல்லா இருக்கு ஆமா செல பிள்ள
சேரிங்க சேரிங்க
அங்யு உப்மா சாப்ட டாதுங்க அவல் அது இதுமே இல்லாமே எவ்ளோ பேரு பிள்ளைங்க கஸ் கஷ்டப்படுறாங்க அப்டின் சொல்லி அது உதாரணத்துக்கு யாராவது அங்க இருப்பாங்கள அவங்க சொல்லி சொல்றாங்கனா அத சாப்ட்ருவாங்க புடிக்காதுதா ஆனா சாப்ட்ருவாங்க
இல்ல சகோதரி உப்மாங்கிற உணவு வந்து சின்ன கொழந்தைகளுக்கு மட்டு பிடிக்காதுல்ல பெரியவங்களுக்குமே பாதிப்பேத்துக்கு உப்புமாங் உப்மா உப்மா கண்டாலே பிடிக்க மாட்டேங்கது என்னமோ தெர்ல உப்மாவ அது என்னோட கணவரல்லா கூட பாத்தீங்கன்னா சகோதரி உப்மா உப்மா பண்றே சொன்னா ஐய்யே உப்மாவா எனக்கெலா வேண்டா எனக்கு வேறதாவது பண்ணு பழைய சாப்பாடு இருந்தா கூட சாப்ட்டுக்றே உப்மா வேண்டாங்கிற அந்த உப்மா கண்டாலே பெரிய பெரியவங்களுக்கு கூட புடிக்க மாட்டுக்குது ஏ தா எனக்கு தெரிய மாட்டிங்குது சகோதரி
ம் அதுமா பொதுவா நீங்க சொல்ற மாரி ஆண்கள் பிடிக்க மாட்டேங்குது கொழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்மளுக்குமே அத விரும்பியல்லா சாப்ட மாட்டோ நம்மளுமே சரி வேற சாப்பாடு இல்லாதுக்கு நம்ம ஒரு ஒரு வேள எப்பொழுதுமே தோச இட்லி இந்த மாரி சாப்றதுக்கு எதாது இந்த மாரி ஒரு நாள் பண்றது நல்லது தான
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி அது வேணு அதுமே சகோதரி நா கூட சொல்வே சகோதரி எ கணவர்கிட்ட நா வேணா உப் உப்மால வந்துட்டு இந்த கேரட்டு பீன்ஸு இது மாரி காய்கறிகள்லா போட்டு வெஜிடபிள் கிச்சடி மாரி பண்ணி தரே சொல்லுவே அவரு ஐயைய அதல்லா
பண்ணுவே
அவர் என்ன சொல்லுவாருனா சகோதரி எனக்கு எது போட்டாலு இல்ல சகோதரி நா சொல்லுவே பண்ணி குடுத்தறவே ஐயே எனக்கு எது போட்டாலுமே வேண்டா உப்மாவே எனக்கு ஆகாது அது பண்ணாது அப்டின்ருவாரு ஒரே வார்த்தைல
காய்கறிகள்லா ஸ்கூல் குடுக்
சகோதரி கேக்குதுங்ளா
அ எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதா அதுக் அந்த காரணத்துக்காக நா அந்த மாதிரி பண்ணிதா அனுப்பி விட்ருவே அதாது காலை
அவளதா சகோதரி
அந்த அப்ப வந்து காய்கறி மிக்சி ஜார் இல்லன்னா அடை இருக்ல அடை சுடுவோம்ல காய்கறி எல்லா போட்டு அந்த மாரி அட சுட்
ஒ செரிங்க செரிங்க ச பரவால சகோதரி இதுமே வந்து ஒரு வகையான குழந்தைங்களுக் வந்து
ட்டாங்க அப்டின் உங்களையிமே கம்பு தோச அந்த மாரி செய்யு போது அந்த முருங்க எல போட்டு கம்பு ராகிமாவு அதெல்லா சத்துமா அடிச்சு வச்சிருக்கே ஆமா ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேள சாப்டாலுமே போதும்ல
கண்டிப்பா கண்டிப்பா அது வேணா உண்மதா சகோதரி சரிங் சகோதரி நமக் நமக்கான நேரோ முடிந்து விட்டது அடுத்த ஒரு கால தொடர்ந்து இத பத்தி நம பேசலா சகோதரி நன்றி சகோதரி